ஹலோ
ஹலோ
எப்டி இருக்க
அ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
எல்லா நல்லா இருக்கே வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
அ எல்லா நல்லா இருக்காங்க சரி நா ஒன கல்யாணத்து கூப்ட்டு இருந்தேனே நீ ஏ
அதுக் அதுக்கு தான் கால் பண்ணே இப்போ உனக்கு அக்கா எப்டி இருக்காங்க அக்காவ மிஸ் பண்றியா
ம் நீ இப்ப இதெல்லா கேக்காத எதுக்கு வரலன்னு மொதல சொல்லு அப்றோ சொல்றே எவ்ளோ கூப்ட்டுருந்தோ நீ லாம் வ வருவ நா எவ்ளோ எதிர்பாத்துட்டுருந்தேன் நீ ஏ வரவே இல்ல மத்த எல்லாரு வந்திருந்தாங்க நீ மட்டு தா வரல
நா அதுக்குதா கால் பண்ணே ஒனக்கு ஏனா அன்னைக்கு பாத்தீனா எனக்கு ஒடம்பு சரியாம போச்சு சரி எனக்கு வந்து வைரல் ஃபீவர் ஆயிருச்சு அதனால எனக்கு ரொம்ப முடில சரி என்ன பண்றதுனே தெரில்ல ரிசப்ஷனுக்கு போலான்னு பாத்தா அன்னிக்கு ரொம்ப ஃபீவர்னால நகர முடில சரி அப்போ நா என்ன பண்ண ஹாஸ்பிடலு போயிட்டு கேட்டே டாக்டர்கிட்ட இந்த மாரின்ட்டு ஃபீவரோட போகாதீங்க ஏன்னா உங்களோட வைரல் ஃபீவரா இருக்க மத்தவங்களுக்கு பரவிடும் இப்பதைக்கு போகாதிங்க செக் பண்ணிட்டு நா சொல்றே சொல்ல டெஸ்ட் எடுத்துட்டு தா சொ அதுக்கு மொத நாளே டெஸ்ட் குடுத்துட்டே சரி என்ன பண்றது நம்மளால இப்ப அதுதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டுதா நா வரல அ ரொம்ப முடியாம போயிடுச்சு எனக்கு ரொம்ப என்ன பண்றது தலவலி அ ஹாஸ்பிட்டலயே அட்மிட் பண்ண சொன்னாங்க அதான பா சொல்ற சொல்லிட்டு நா வீட்டுக்கு வந்துட்டே அப்பறோ பாத்தா அது கொஞ்ச நாள் என்னால தங்க வீர்க்கவே முடில அப்றோ மறுநாளு நா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒன் டே ஃபுல்லா ஹாஸ்பிடல்ல தா இருந்தே அதுக்கப்பறோ சரி ஆயிருச்சு
ஓ சேரி சேரி இவ்ளோ நடந்திருக்கா இப்ப என்ன ஒடம்பு பரவால்லையா ஓகே தான இப்ப
ஆ இப்போ ஓகே தா எனக்கு தா கொஞ்ச கஷ்டோ செரியா மேரேஜுக்கு சொல்லி என்னால வர முடியலயே ரொம்ப அவளோ தூரோ நீ என்ன வந்து ஆ அழச்ச கண்டிப்பா வந்துர்ணு வந்துர்ணு அழச்ச என்னால வர முடியலங்கிறது ஒரு ஒரு கொறதா கஷ்டந்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ச்சு அதா நானே உனக்கு கால் பண்ண
பரவால்ல பரவால்ல நீ வேற எதாவ்து ஃபங்க்ஷன் இந்த எங்க வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாம வேற வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட் டியோனு நெனச்சுதா நா ஒன்ன கூப்புட்ணுனு நானே நெனச்சுகிட்ருந்தே நீ கரெக்டா கால் பண்ணிட்ட
இல்ல இல்ல கண்டிப்பா எப்டி ஓ அக்கா கல்யாணத்துக்கு வராம நா எப்டி இருக்க முடியு அவ்ங்க நீ இல்லாம பர்ஸ்னலா வேற என்ன கூப்ட்டாங்க வந்துருமா வந்துருமானு கூப்ட்டாங்க எனக்கு அதுதா கஷ்டமா இருந்துச்சு செரி அக்கா கூப்ட்டு வர முடியலயே அக்காட்டயு சொல்லணு ஆனா அக்காட்ட ஃப்ரீயா இருக்கிறப்ப நா அப்பற பேசிக்கிறேன்னா அக்கா பிஸியா இருப்பாங்க அதனாலா செரி வாங் கொஞ்ச மறுவீட்லா போறேன்னு சொல்லிட்ருந்தாங்க அதனால நா கட் பண்ணிட்டே ரொம்பவு பேச முடிய்ல
செரி சேரி அதா அம்மாவு கேட்டுட்டே இருந்தாங்க எங்க நீ இன்னு வ நீ வர்லயே ஏ கல்யாணத்துக்கு அவ வர்ல அப்டின்னு அம்மாவு ரொம்ப கேட்டுட்ருந்தாங்க அதாமா கேக்கணு ஏ வர்லன்னு அவட்ட மொதல்ல ஃபோன் பண்ணி திட்டணு அப்டின்லா சொ சொல்லிக்கிட்ருந்தே எதோ ஒடம்பு செரியில்லங்கிற
இல்ல உண்மயா தா சொல்றே எனக்கு ஒடம்பு செரில்ல அதனாலதா நா எ என்னால வர முடிய்ல நானு செரி ஓன்ட்ட சொல்லணு அன்னைக்கே கால் பண்ணிருப்பே நீ கொஞ்ச பிஸியா இருந்திருப்பியா மேரேஜ் இதுல செரி ஒன்னயு டிஸ்டர்ப் பண்ண வேண்டா ஆ ஆ கொஞ்ச நீ ஃப்ரீ ஆயிட்டதுக்கப்றோ நம்ம பேசிக்கலானு சொல்ட்டு தா நா ஒனக்கு ஒடனே கால் பண்ணே ஃபா அவ அது அவ ஃபிரெண்டு இருக் க்கலா அவ சொன்னா இந்த மாரி ஆ இப்ப ஃப்ரீயாதான இப்பதா நா கால் பண்ணி பேசிட்டு வந்தே ஆ இப்ப ஃபரீயாதா இருக்கா ஆ இப்ப வேணா நீ பேசுன் சொன்னா அதனாலதா நா ஒடனே அவள்ட்ட பேசி முடிச்ட்டு ஒனக்கு கால் பண்ணே செரி ஓகே இப்ப ஃப்ரீயா தா இருக்கா அப்டின்ட்டு பண்ணே எப்டி போச்சு ஃபங்க்ஷன்லா
ஆ நல்லா போச்சு அதா நம்ம நா கூப்ட்ட நம்ம கிளாஸ்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு வந்திருந்தாங்க நா கூப் ட வரைக்கு எல்லாரு வந்துட்டாங்க நீ ஒருத்திதா மிஸ்சிங்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லா வந்தவ்ங்கலா நல்லா டி ஜெ சாங்ஸ்லா போட்டு எல்லா டான்ஸ் ஆடிட்டு அக்காவையு மாப் பிள்ளயு நல்லா வெச்சு செஞ்சுட்டு தா எல்லாரு போனாங்க வந்தவ்ங்களா நீ மட்டுந்தா மிஸ்ஸு
ஆ எனக்கு ரொம்ப ஆச ஏனா நம்ம ரொம்ப நாள் ஆகுதுல்ல நம்ம இந்த மாரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இது மாரி சந்தோஷமா எல்லா ஒன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா கூடி நா அத எதிர்பாத்துக்கிட்டே இருந்தே சேரி ஓகே நம்ம போயிட்டு நம்ப எல்லா ஆ அது ஆட்டம் பாட்டனு கொண்டாடிட்டு ஜாலியா இருக்கலான் பாத்தே எனக்கு இந்த மாரி ஆயிருச்சு எதனால ஆச்சுன்னே எனக்கு இன்ன வரைக் குமே தெர்ல நல்லாதா இருந்தே நீ இன்விடேஷன் வெக்கிறப்பலா நல்லாதா இருந்தே நா அதுக்காக நா டிரெஸெல்லா சூஸ் பண்ணிருந்தே இந்த இந்த ட்ரெஸ் தா போடணு இந்த இதுதா ஹேர் ஸ்டைல் தா பண்ணணு அப்டின்ட்டு நா எவ்ளவோ ஆசாசையா இருந்தே நா ஃப்ரெண்ட்ஸுங் கூட நம்ம எல்லா செட்டா ஒரே மாரி கலரு நீ நீ ஒரு கலரு காமிச்சேல இந்த டிரெஸ் இதுதா போட போறேன்னு முன்கூட்டியே அந்த மாரி எல்லாருமே முன்னாடியே எடுத்து வச்சிருந்தோ அதுக்கப்பற நா வரலன்னொனே சரி அவள்களு வேண்டா அப்ற நீ வர்லன ஒரு மாதிரியாயிருவ அதனால ஆனா அவள்களு ஓங்கிட்ட சொல்லயா ஏய நா வர்லன்னு
இல்ல நா அந்த பிஸில என்னால கேக்கவே முடியல அவங்கிட்ட சேரி நா ஒரு த்திட்ட கேட்ட அவ ஒழுங்கா ரெஸ்பாண் பண்ணல எனக்கும் அடுத்தடுத்து வேல இருந்ததால எனக்கு அதனால தெரியாது உனக்கு உடம்பு தா ச சரியில்லங்கறது எனக்கு கன்ஃபாமா தெரியாது சரி அப்பறமா கே கேட்டுக்குல்லா அப்டின்னு நெனச்சிட்டு அந்த பிசிலே நா அப்டியே இதாகிட்ட மறந்துட்ட சோ ஒன்னு பிரச்சன இல்ல நீ அடுத்த வார வீட்டுல கறிவிருந்து வச்சிருக்காங்க அக்காக்கு மாப்ளையு கூப்ட்டு அன்னிக்கு கண்டிப்பா வந்துரு நா உனக்கு டேட் எந்த டேட்டுன்னு கரெக்டா சொல்ற இன்னு கன்ஃபார்ம் பண்ணல அ அடுத்த வாரத்துல நா உனக்கு கன்ஃபார்ம் பண்ட்டு சொல்ற நீ கண்டிப்பா அதுக்கு வர்ணும் அம்மா அப்பாவையு கண்டிப்பா அழச்சிட்டு வரணும்
ஓ அடுத்த வார அந்த விருந்து வெக்கிறீங்களா எங்க உங்க வீட்லயா மாப்ள வீட்லயா
இல்ல இங்க எங்க வீட்டுல தா அதுனால தான உன்னய நா தாராளமா கூப்பற கண்டிப்பா வரணு அப்டின்னு
சேரி சேரி அப்ப நா எல்லாரையு கண்டிப்பா அப்பா அம்மாலா சேத்து அழச்சுட்டே வந்துடுற ஆ என்ன மாரி செய்ய போறீங்க கறிவிருந்துன்னா என்ன மாரி செய்ய போறி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க
என்ன கறி விருந்துன்னா எப்பவு போல எல்லாமே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ ஆ கோழி அ மட்டன் பிரியாணி பண்ணலானு சொன்னாங்க இப்ப எல்லா வீட்லயே ரெடி பண்ணிற மாரி வெள்ள ஆர்டர் சொல்ற மாரி இல்ல எல்லா பண்ணிறன்னாங்க எல்லா அத்த மாமா எல்லா வந்திருக்காங்களா சோ மாமாவுமே சமைப்பாங்க அதனால எல்லாரு வந்திருக்கறதால எல்லாரு சேந்து சமச்சிர்லா அப்டின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு அதுக்கப்பற மீன் குழம்பு வெக்கலா அப்டின்னுருக்கோ
அவ்ளோ பேருக்கு உங்களால செஞ்சிட முடியுமா
ரொம்ப ரொம்ப பேர்ல்லா இல்ல இப்ப எங்க சைட்லருந்து ஒரு இருபது பேர் தா கூப்ட்ருக்கோ அதுக்கப்பற அவங்க சைட்ல ஒரு அவங்க சைட்ல மாப்ள மாப்ள அவங்க அம்மா அப்பா அவங்க சிஸ் டர் அவ்ளோதா வருவாங்களா அதனால எப்டியோ ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் தா அதுனால ஈஸியா சமச்சிடலா அப்டின்னு எல்லாரு சொ சொல்றாங்க எல்லாரு இருக்கிறதால மாத்தி மாத்தி வேல செஞ்சுக்கலா அப்டிங்கறாங்க
ஓ சேரி சேரி நானு முன்கூட்டியே வந்துர்ற நானு வந்து ஒனக்கு ஹெல்ப் பண்ற ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தர கண்டிப்பா வந்துட்டு நா ஆ ஹெல்ப் பண்ற ஆ நீங்க ஆனா எவ்ளோ பேரு கூப்பலான்ட்டுருக்கீங்க
இப்ப இப்ப வரைக்கும் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா இருபதுலருந்து இருபத்தஞ்சு பேர் சொல்றாங்க சமச் ச்சிர்லாம்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு வீட்ல சமைக்கிறதுக்கு ஆளே ஒரு அஞ்சாறு பேரு இருக்கோ அதனால சமச்சிர்லா அப்டிங்கறாங்க
ஆ சமச்சிர்லா இருபத்தஞ்சு பேருன்னா சமச்சிர்லா ஆ அதிகமா போனாதா கஷ்ட ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க அவங்களே கொஞ்ச கொஞ்ச கஷ் ச அவங்களே கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கன்னு டயர்டா ஆயிடுவாங்க ஆனா நறைய பேர் சேந்து பண்ணா பண்ணிலா ஒரு அஞ்சி ஆறு பேர்னா பண்ணிலா அளவுலா நம்மல அந்த தவுந்த மரி அளவுல்லா இருந்தா நம்ளுக்கு அத தவுந்த மரி பண்ணி செஞ்சி இது பண்ணிகலா நம்பலா கொஞ்ச கொஞ்ஜோ வெஜிடபிள் கட் பண்றது மத்த கொஞ்ச அவுங்ளுக்கு தகுந்த அதே எடுபுடி வேலல்லா பாத்தோணு வச்சிக்கய மத்த எல்லா வேலையு அவுங்க அவுங்க ஒருத்தவங் பண்ணாங்கனா இதர வேலைலா நம்ம பண்ணிடலா சோ அதனால பிரச்சன இருக்காது
அதா நா சொன்ன வெள்ளலயே சொல்லிக்கலா எதுக்கு டயட் ஆயிட்டு எல்லாரு இப்பதன கல்யாண வேல்லா முடிஞ்சி எல்லா கொஞ்ச இப்ப செட்டில் ஆயிருக்காங்க எதுக்கு மறுபடியு எல்லா சமச்சிகிட்டு வெள்ல சொல்லிலா அப்டின் சொன்ன இல்ல நம்ளே செய்லா அது நல்லா இருக்கு எல்லாரு சேந்து சமைச்சி சாப் டா நல்லா இருக்கு அதுவு ரொம்ப மெம்பர்ஸ் இல்லல்ல இருவது இருவத்தஞ்சி பேருதா எப்டியு வருவாங்க அதனால எல்லா செஞ்சி யாரும் டயடு ஆக மாட்றாங்க நம்ம டயடு ஆனாலும் வீட்ல உள்ளவங்க யாரும் டயடு ஆக மாட்றாங்க எல்லா ஜாலியா அடுத்தடுத்த வேல செஞ்சிகிட்டே இருக்காங்க
இருவத்தஞ்சி பேருனா உங்ளுக்கு இப்ப மாப்பள வீட்ல இருந்து வராங்ளா
அ மாப்ள வீட்லந்து அதா சொன்ன மாப்ள வருவாரு அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி அவ்ளதா
ஓ இப்ப நம்ம இவ ஒ உங்க உங்க ரிலேட்டிவ் நம்ம ஃப்ரெண்ஸ்சுங்க அவ்ளதா வேற ரொம்பலா நீ சொல்லல ம் ஓகே ஓகே அப்போ பிரச்சன இல்ல நம்ம பாத்துக்கலா ஈஸிதா சமைக்கறது எல்லாரையு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு இந்த இதுல இது போதும் நம்ளுக்கு அது ஏ நறையா டிஷ்ஷும் நறையா அதிகமாவு இருக்கு ஏ பிரியாணி பண்ணணு ஃபிஷ் எடுக்கணு நறையா அதெல்லா இருக்குது ஆ இதுவு வாங்கிட்டு நம்ம நம்ம வந்து எல்லாரு பச்சேஸ் பண்ணிட்டு வந்துர்லா நீ என்னக்கி நா ஹெல்ப் பண்ற என்னைக்கின் சொல்லு அன்னக்கி வந்து நானும் உனக்கு கூட மாட செஞ்சி ஹெல்ப் பண்ற ஒன்னு பிரச்சன இல்ல
ஓகே உனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ண தெரியுமா ஏதாவது ஸ்வீட்டுக்கு வக்கிற மாரி ஆ இந்த பிரெட்டுல செய்வாங்களா பிரெட் அல்வா அதெல்லா உனக்கு பண்ண தெரியுமா
ம் நா பிரெட் அல்வா நல்லா பண்ணுவே நா நா வந்துட்டு பிரெட்டு அதுக்கு தவுந்த மாதிரி எல்லாமே நானே அந்த பொருள்ல்லா வாங்கிட் வந்துர்ற ஒன்னு பிரச்சன இல்ல அங்க இங்க ஒரு பேக்கரி தெரியு அங்க நல்லா ப்ரெட் நல்லா இருக்கு தனியா அதுக்குனே அல்வா பண்றதுக்குனே ப்ரெட் வச்சிருக்காங்க அந்த மாரி அந்த ப்ரெட்ட நா வாங்கிட் வந்துட்ற அத வாங்கிட்டு வந்துட்டு நானே ஒனக்கு இருவத்தஞ்சி பேருக்கு செஞ்சிட்டு நம்ளே பண்ணிலா ஒன்னு பிரச்சன இல்ல அத நம் பாத்துக்கலா அது ஈஸி தா
சேரி சேரி நா உனக்கு எல்லா அமௌண்ட்டு அனுப்பிட்ற நீ வேணா அங்க ப்ரெட் அல்வா இருக்குங்கறல்ல சோ அத வாங்கிட் வந்துரு நீ செலவுல்லா பண்ண வேணா நீ சும்மா வந்தா மட்டு போதும் ஆல்ரெடி நீ கல்யாண்த்துக் வேற வர்ல மறுபடியு நீ செலவு வேற பண்றங்கற அதனால நீ ஜஸ்ட் நீ வந்தா மட்டு போது நா எல்லா நானே வாங்கி வச்சிர்ற இங்க நீ என்னென்ன வேணுன் சொ முலு ப்ரெட் அல்வாக்கு நானே வாங்கி வச்சிர்ற நீ வந்தா மட்டு போதும்
இல்லல்ல இங்க கம்மி இது வந்து ஹோல்சேல் கட தா இது ஒன்னு பிரச்சன இல்ல நானே உனக் வாங்கிட் வற்ற கொஞ்ச கம்மியாவு இருக்கு நம்ம நம் நம்ம அக்காவுக்கு நம்ம இது பண்ண கூடாதா அதனால பிரச்சன கடையாது நானே வாங்கிட் வற்ற உனக்கு ஏதோ அம் அதுக்கு அமௌண்ட்லா தர வேண்டா
சேரி அப்போ ஓகே அடுத்த வாரம் புதன்கிழமையா இருக்குன் நனைக்கிற சோ நீ வந்துரு எல்லாரையு அழச்சிட் வந்துரு கண்டிப்பா
சேரி ஆ கண்டிப்பா வந்தர்ற சேரி
பேய் இருக்மோ